ஆ
வணக்கம்ங்க
ஆ வணக்கோங்க சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
உம் சாப்டாச்சா
ம் சாப்டேங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சுங்க
ஓகே அப்புற டூ டேஸ் லீவ் போல எங்கேயாச்சும் போற ப்ளான் பண்ணிர்கீங்களா
இல்லங்க இங்கங்க நம்மல்லா போகப்போறோ அப்பாக்கெல்லா ஒர்க் இருக்கு
ஓஹோ ஓகே ப்ரெண்ட்ஸோட எல்லா எங்கேயு போக மாட்டீங்களா
ஆஹூஅது வந்து இந்த மாரி காலேஜ் டைம் எங்கயாச்சு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா போகவோ
உம்
இப்போ ஆமா அப்பப்போ வந்து காலேஜ்ல வந்து அவுட் பஸ்ல வர சொல்லுவாங்க
அ அ
எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் காலேஜ் இருந்துச்சுன்னா ஒவுட் பஸ்ல வாங்கடா அப்படிம்பாங்க அப்போ மட் டைம்மு சீக்கிரமா விட்டாங்கன்னா எங்கேயாச்சும் போவோம்
ஓ ஓகே ஓகே
ஆ எல்லாரு அவங்கவுங்க வீட்லா தா
ஓ செரி
இன்னைக்கி இன்னைக்கும் அம்மா அப்பல்லா வேலைக்கு போய்ட்டாங்க அண்ணன்னு வெள்ல போய்ட்டா நாம நாமட்டுந்தா வீட்ல தனியா இருக்கே
ஓஹோ ஓகே ஓகேங் அ டி வில பாக்குற பழக்கொ இருக்குங்ளா
டி வி பாக்குற பழக்க இருந்துச்சு இப்ப போன் இருக்கவு
சீரியல்ஸ்லா
சீரியல்ஸ் அதா மின்ன பழக்கொ இருந்துச்சு
ஆ ஆ
இப்ப வந்து பாக்கறதில்ல
ஓஹோ ஓகே ஓகே
ம்
வீட்ல அம்மா அப்பாவு பாக்க மாட்றாங்ளா
அம்மா வந்து பாப்பாங்க சீரியல் பாப்பாங்க அம்மா கூட வந்து அப்பா ஒக்காந்து பாப் பாங்க அண்ண வந்து போன் பாப் அப்பப்பா இல்லைனா வந்து பா பா இல்லனா வந்து வெளிய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு தூங்கறப்ப வந்து படுத்துக்வா
ஓஹோ செரி
அதிகோ நைட் டைம்ல வந்து அம்மாவு அப்பாவு தா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க
ஆமா ஆமா
குறிப்பிட்ட டைம் ஆமா குறிப்பிட்ட டைம் வரையு நாங்க கூட இருந்துட்டு பேசிக்கிட்டு வெளாண்டுட்டு இருப்போ
ம்
நமக்கு ஒரு மாரி டயர்ட் ஆயிடுச்சி அப்டின்னுன்னா நானு ரூம்ல போயி படுத்துப்பே போன எடுத்துகிட்டு அப்பறொ அம்மாவு அப்பாவுந் தா ஒக்காந்து ஒவ்வொரு வாட்டி வந்து சீரியல் பாப்பாங்க இல்லன்னா வந்து வெளிய உக்காந்தீ இல்லனா மெத் ஆமா பேசிட்டு இருப்பாங்க இல்லன்னா மெத்தைல ஒக்காந்து பேசிட்டு இருப்பாங்க
ஆமா ஆமா எங்களுக்கு அந்த சின்ன வய்சில ஞாபக இரு க்குங்க அ சண்டேஸ்ல மட்டுந்தா நாங்க டி வியே பாப்போ அதாது அந்த சீரியல் காமெடி சீரியல்லா போடுவாங்க கிட்ஸ்காகவே அ அது கொஞ்சோ காமெடியா இருக்கு மைடியர் பூதம் அப்பறோ அ இன்னொனு வந்து சிந்து பாத்துன்னு ஒரு நாடகோ வேற இன்னொனு வந்து சிதம்பர ரகசியோ அதலா எங்க்க எங்களோட ஏஜ்லலா அது ரொம்ப பழைய நாடகோங்க இதெல்லா அது ஒன்னு ஒன்னு நல்லா ருக்கு அ சீரியஸா போயிட்டு இருக்கு இன்னொனு வந்து ஒரு பேய் நாடகோ அது வீட்டோட சேந்து சன்டே பாத்தாதா நல்லா இருக்கு அப்ப அத வந்து பாத்துட்டே இருப்போமா கரண்ட்டு ஆஃப் ஆயிடு என்ன பண்ணுவோ ஒட்னே கீழே இருக்காது இல்லே இருக்க முடியாது இல்ல ஃபேன் இல்லாம சம்மர் டைம் வேறங்ளா எடுத்துட்டு குட்டி அ கட்டில் இருக்குல்ல அத எடுத்துட்டு வந்து மாடில போட்டு நாலு பேரு அதுல ஒக்காந்துகிட்டு பேசிட்டே இருப்பாங்க நாங்க என்ன பண்ணுவோ நானு எ தங்கடச்சியூ தூங்கிருவோ அப்டியே அதுக்கப்பறோ கரண்ட்டு வந்த அப்றோ திரும்பவு எழுப்பி என்ன வச்சு வீட்ல வந்து தூங்க வச்சுட்டு அவுங்களு டி வி பாத்துட்டு அப்றமே
ம் இன்னிக்கி நாங்க மெத்தேல படுத்தோமுனா அண்ணே வந்து அவனுக்கு காத்து தேவயே இல்ல குளுர் டைம்லயுமே ஏ சி சேரி ரெண்டு அம்மா சேரீ ஒன்னு பொத் தீப்பா போர்வ ஒன்னு போத்திப்பா அதே மாரி அ வெயில் காலத்திலயு செரி போர்வ எடுத்து போத்திப்பா
ஹா ஹா நானு அப்படிதா
அ நீங்களு அப்டித்தாங்களா அப்றோ அவனுக்கு கை கால் ல்லா எண்ண தடவிக்கணு கொஞ்சமாச்சு எண்ணெ தடவுனாதா தூக்கோ வரு
ஒ ஒ
இப்ப வெயில் டைம்ல ல்லா எங்களுக்கு தூக்கோ காத்து பத்தாது எங்க மூன் பேத்க்குமே பத்தாதுன்ட்டு மெத்தைல போய் படுத்துப்போ அப்ப அப்டித்தா நானு அப்பாவு அம்மா வாச்சு சீக்கிரமா தூங்கிருவாங்க
ஆ ஆ
அப்பாவு நானு படுத்துக்கிட்டு நெறைய பேசுவோ அந்த நே வானத்துல அப்பலா பாத்துட்டு நெறையா பேசுவோ பேசிட்டு அதுக்கப்பறோ தா அப்பாக் கு ஒரு மாரி இரு க்கு செரி தூங்குமா அப்டின்னு அவருக்கு கொஞ்சோ இதா இருந்து ன்னா அவரு படுத்து பாரு ஆமா நா கொஞ்ச நேரோ எவ்ளோ நேரோ முழிச்சே இருப்பே நாய்ல வேற கொலைக்கு மா ம்
பேய் பயமாருக்கு இருட்ல அதுவு‌‌ மல்லாந்து படுத்துட்டு வெறு வானத்த பாக்கவே முடியாது பயமா இருக்கோ நீ
அதா அது மட்டு இல்லாம் ம இந்த ம் நாங்க வேற இந்த நாலு முக்கு சைடு அடு ரோடு விய வீடு இருக்கா அதனால வந்து ரொம்ப பயமா ருக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணிடாங்க அ அந்த குடு குடுப்புக்காரங்க இருகாங்கள
ஆமா காலேல வந்து கத்துவாங்க
ஆ அவுங்க நைட் டைம்ல வருவாங்களா
ஆ ஆ
நைட் டைம்ல வந்து குறி சொல்லிட்டு தா திருப்ப நைட்டு சொன்னத வந்து காலேல வந்து சொல்லுவாங்களா
ஆ
அந்த மாரி இர்ந்துட்டு வந்தாங்கோ மணி ஆட்டிக்ட்டு வரு எனக்கு செம பயமா போயிர்ச் சீ ஆனா எங்க பெரிமா பெரிப் பால எழுந்து நின்னு பாத்துட்ருக்காங்க என்ன அது அப்டின்டு அவுங்க அந்த மெத்தைல படுத்திற்பாங்க நாங்க இந்த மெத்தைல படுத் ஒ நல்லாவே தெரியு அதா அங் ஒரு சேவுர்தான நல்லாவே தெரியு எங்க அம்மாவு நா எழுந் சத்த கேட்ட உன்னே எங்க அம்மாவ புடிச்சி ட எங்கம்மா வந்துட்டு ஒன்னு இல்ல குடுகுடுப்புக்காரங்க தா அப்டின்னுச்சு அப்புற எழுந்து பாத்தா அந்த சைடு ஒரு இன்ன இந்த சைய்டு ஒட்டிங்க நாய் வந்து போகுதுது ஒடியாருது ம் இப்போ இடையில இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்டிதா அண்ணனுக்கு உடம்பு செர்ல அப்டிங்கவு செரி இங்க படுத்துக்கிலா வெது போர்டிகல்லே படுத்துக்கிலா கதவ தொறந்து போட்டுன்ட்டு ச அண்ண உள்ள படுத்துக்கிட்டா நாங்க வெளிய பட்த்துருந்தோ எங்க பூன இன்ன பண்ணிச்சி அந்த பெரிய பூன வந்தவொன்னே கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்து கோவத்துல கத்து எ அது குழந்த அழுவுற மாரி இருக் கும்முல ஒவ்வொரு வாட்டி பூன கத்தப்போ நானோ பஸ்டு வாட்டி அப்பதா போர்ட்டிகல்ல படுத்து எங்க அம்மா ஜாக்கெட்ட நல்லா புடி புச்சிக்கிட்டு அழுவுர அழுவுர அதுதா எங்கம்மா இர் அதா எங்க அம்மா ட்டு பூனதா பூனதா அப்டின்னுச்சி த அதுக்கப்புற எழுந்து அ வச்ச எ பூனைக்குமே கம்முன் இருக்க மாட்டியா அப்டின்டு சொல்லி தண்ணி கஞ்சி தண்ணி எல்லா ஊத்தி வுட்ருச்சி
ஐய்யய்யோ
ப அப்பாவா இருந்துகிட்டு என்ன இவ்வளோ அட்டகாச பண்ணுதுன்னு நாவுந்து படுத்துக்கிட்டாரு அதுலர்ந்து அம்மா இருந்துட்டு நீ லா வெளிப்படுக்காத உள்ள போ அப்டின்ட்டு கால்லேல பெரிம்மா பெரிப்பா கிட்ட எல்லாத்திட்டியு சொல்லி சிரியா சிரிக்கறாங்க எனக்கு செம்ம சிரிப்பு இப்டி பண்ணனா அப்டி
அ தூக்கத்துல அப்டிதா நடக்கு ஒ சின்ன வயசுலனா நா பாட் நீ எழுந்து போயிடுவ நா சாமி ரூமுக்கு போயிட்டு க எல்லா அழுதுட்டே கேப்பனா எங்கள பத்திரமா பாத்துக்கோங்க எங்க வீட்ல எல்லாரையு பத்திரமா பா துகோ வல்லாம அழுவனா எங்க அம்மாலா சொ சொல்லுவாங்க ஏய் இன்னாடி ஆச்சு உன்க்கு நைட்டு இப்டி பண்ணிட்ருந்த அதுன போ எனக்கு அது ஞாபகமே இல்லம்மா இன்னமா நட்ந்துது எனக்கே பயமா இருக் அப்போ நா பண்ணது கேட்டா தூக்கத்துல இன்னக்கி
த்துல பேசுமா நல்லாவே தூங்கிட்ருப்பா திடீர்னு எழுந்தே எங்க மா ஆமா அப்பா எங்கம்மா அப்டின்ட்டு என்னடா என்னடான் கேட்டா சொல்லவே மாட்டா
ம் நேத்து நடந்ததே எங்க சின்ன பாப்பால்ல தூக்கத்துல தொழில்லல நா பாதிதா முடிச்சே அப்டின்னாங்கோ என்னமா முடிச்சிங்க சயின்ஸா மேக்ஸாமானா சயின்ஸு றைய எழ்துல அப்டின்னா அப்புற அவளுக்கு வெல் அ என்னோட வாய்ஸ் கேக்கவு அவளுக்கு டிஃப்ரன்ஸ் தெரிஞ்சிச்சுனா எனக்கு தெரியாது எங்க அம்மா பாத்தாங்கள அவ தெளிவாயிட்டா இங்கதா தூக்கிட்டிங்க
இன்னடானா எதுமே சொல்லா திருப்ப தூங்கிருவா எனக்கு பயமா இருக்கு எனக்கு இந்த மாரி ஒரு சின்ன ஆள் இல்லாதம் போது நம்ப வீட்லே ஒரு சின்ன சத்த கேட்டாலு நம்
ஆமா ரொம்ப பயமா இருக்கு
நீங்க அப்பையில இருந்தே ரொம் அப்பையில இருந்தே ரொம்ப ஒரு பய ஒரு இதா அது மாரி என்ன பண்ணிட்டாங்க ஒரு அண்ண ஒரு கொஞ்ச இது மாரி என்ன பண்ணிட்டாங்க அந்த செப்டிக் டேங் கிளீன் பண்றதுன்னு அந்த ஒரு விசிட்டு கார்டு போட வந்தாங்க வீடு வீடா
ஆ
எங்க வீட்டு எங்க வீட்டுக்கிட்ட தண்ணி வாங்கி குடுத் எங்க பெரிம்மா வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பக்கத்து வீட்லயு போய் தண்ணி வாங்கி குடிக்கிறாரு எனக்கு பாத்தவே பயமா போயிருச்சு என்ன அம்மாவு சொல்லிட்டு இருந்துச்சு என்ன அவ காலையில இருந்து இங்கேயே சுத்திட்டுருக்கா அப்டின்ட்டு நம்ம வேற ஆள் இல்லாத டைம்ல வேற வீட்டுல இருக்கோமா அம்மாவு வேலைக்கு போயிருவாங்க பெரிமாவு வேலைக்கு போயிறுவாங்க அப்பா பெரியப்பா எல்லாருமே பேயிறுவங்க அண்ண மட்டு தா இருப்பா அண்ண எப்ப பயாச்சு ஒரு வாட்டி தா வீட்டுக்கே வருவா எனக்கு ஸ் செம்ம பயமா ஆச்சு நா வந்துட்டு என்ன பண்ணே ஐயோ மா அந்த ஆளு வேற இங்கே சுத்திட்டு இருக்காரே என்னமா பண்ற இப்ப வேற நாடே வேற மாரி ஆயிடுச்சுல நம்ம பயந்துதா இருந்தாங்களா அப்புற என்ன பண்ண கேட்ல்லா சாத்திட்டு நா என்ன சஞ்சய் நீதி அவ வந் அதா கூட்டிடுவோ அவ என்ன பண்ணுவோ சஞ்சு வந்து ச கதவ நல்ல வேகமாவே தட்டுவா ஒவ்வொருவாத்தியு என்ன பண்ணுவா மெதுவா தட்டுவா எனக்கு மெதுவா தட் னாலே அவனு தோணவே தோணாது ஆம்மா ஜன்னல் வழியா பா தன்னா அந்த சட்ட தெரிஞ்சிச்சுன்னா தொறப்ப இல்லன்னா எவ்ளோ நேர தொறக்கவே மாட்டே அன்னைக்கு நா சொல்லிட்டே நீ வந்து ஃபோன் பண்ணுடா நானா அப்போதா தொறப்பே அப்புற இவுங்க வேற சுத்திட்டு இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு நீ வந்து ஃபோன் பண்ணா தா நா தொறப்பே அப்டின்ட்டு அவ அண் அண்ணனு வந்துட்டு கதவுலா சாத்திட்டு நா ஃபோன் பண்றே அப்போ மட்டு தொற அப்டின்ட்டு போயாச்சு அப்பப்போ எட்டி பாத்துட்டு போவா
ஓகே ஓகே ம்
பண்ணுவா என்ன பண்ற அப்டின்ட்டு
ஆ அப்ப நாங்கதா இருந்தப்ப எங்க அம்மா அப்பால்லா வீட்லே வீட்லயே லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு சேஃப்டியா இருந்தது அப்பல்லா ஆனா இப்போ இவ்ளோ பெருசாயுமே எங்கள விட்றதுக்கு எங்க அப்பா அம்மாவே பய ப்புறாங்க ஆமா ஓ அப்போ ஒன்னு இருந்து இப்ப மாறுச்சுன்னா இந்த விஷயத்துல ரொம்போ கஷ்ட ஆய்டு
அதா ரொம்ப இப்ப வீட்ல ஒரு வீட்ல கதவ ஒருத்தங்க தட்னாலே பயமா இருக்கு
பயமா இருக்கு ஆமா புதுசா யாருனா வந்தாலு இன்னு பயமா இருக்
இப்போ நா புதுசா ஒருத்தங்க இந்தாண்ட போனாங்கனா கூட நம்மள பாத்துட்டு போனாங்க கூட ஐயோ நம்ம மட்டு டுந்தா வீட்ல இருக்க நெனைச்சு ப்பாங்கன்ட்டு நா
ம் ஆமா ஆமா அதுக்குதா இல்ல ஊருக் போனா என்ன பண்ணுவாங்க லைட்ட ஆன்லயே வச்சுட்டு போயிடுவாங்க வீட்ல லைட் ஆள் இருக்க மாறியே நடமாட்ட காட்றது
ஆ அப்பற என்ன பண்ணுவோ ஒவ்வொரு வாட்டி கதவு யாருன்னே தட்டுறதுன்னு தெரிலனா பக்கத்துல ஒருத்தெங்க குளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவுங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பா வெளியே வந்து யாருன்னு பாருங்கப்பா அப்டிம்பே அவுங்க பாத்துட்டு சொல்லுவாங்க இவுங்கதா வா அப்டின்ட்டு
ஓ நல்லது நல்லது ஆமா பக்கத்துல தெல்லா அம்மு தெரிஞ்சு வச்சுக்கணு கரெக்டா அப்பதா நமக்கு சேஃப்
ஆமா அம்மாவும் பயப்படுவாங்க தனியா விட்டுட்டு போகவே
ம்
எப்புடி பாத்துருக் கதவ தட்டுனா தொறக்காத பாத்து பத்ரமா இரும்மா அப்டின்ட்டு போவாங்க இன்னைக்கு வேற அண்ணனு வெளிய போகவு சொல்லிட்டே இருந்தாங்க பாப்பா பாத்து இரு கதவ வெளியே வராத கதவு தட்னாலு தொறக் காத அண்ணா வந்தா ஃபோன் பண்ணுவா அது வரையு தொறக்காத
ஓ பூட்டிட் போங்க லாக் இருந்தா கீ போட்டு லாக் பண்ணிருங்க
வெளியவா
இல்ல உள் பக்கமா
உள்பக்கம் பூட்டிக்கலா ஆனா கதவு தட்டிட்டே இருந்தா இப்ப நம்ம தெரிஞ்சவிங்களு தட்டுவாங்க தெரியாதவிங்களு தட்டுவாங்கல்ல அதனால இப்ப தெரிஞ்சவங்க மார் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி ஏ ஃபிரண்டுட்ட கேட்டனா அவுங்க வெளிய வந்து பாத்துட்டு சொல்லுவாங்க
எங்க வீட்டாண்ட சுத்தி வீடே கெடையாது
அப்டியா
ஆமா இந்த இந்த ஸ்ட்ரீட்ல ஃபஸ்டுடீ எங்க வீடுதா மிடில்ல ஒரு ஒரு வீடு லாஸ்ட்ல ஒரு வீடு அவ்ளதா பின்னாடி ஒரு வீடு எங்க வீட்ல அந்த மாரி ஒரு இன்சிடென் நடந்தே நடந்துருச்சு திருட்டு நடந்துருச்சு
நடந்துச்சுங்களா
ஆமா எங்க வீடு இருக்குன்னா பக்கத்துல பின்னாடி ஒட்ட ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ல ஆ ஒருத்த வந்து ஆ வித்தவுட் ட்ரெஸ்ல வந்து மெரட்டிட்டு நின்னுட்டு இருக்கா அங்க ஒரு வீட்ல ஆமா அவுங்க வந்து எங்க வீட்டுக்கு சாமா தொலக்கத்துக்கு வராங்க காலையில நாலு மணிக்கி அன்னைக்கு திருவிழா எங்க ஊர்ல நாலு மணி எல்லார்க்கு கூப்ட்டு கூப்புற த்துக்கு எங்க அம்மாம்மா போய் கூப்டுனு இருக்காங்க எங்க அம்மா வீட்டா ஆ வாங்க